வி
வணக்கம் தோழி நல்லாருக்கீங்களா தோழி
நல்லாருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லாருக்கே தோழி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா இப்பதா சாப்ட்டு முடிச்சுட்டு
ம்
சும்மா அப்டியே நடந்துட்டு இருக்க
ம் ஓகே தோழி என்ன சமைச்சிங்க இன்னைக்கு
நானு சப்பாத்தி
ம் நானா தோழி தோச சிக்கன் கிரேவி செஞ்சங் தோழி ஆ எல்லா சாப்ட்டு முடிச்சுட்டீங்ளா முடிச்சுட்டு அ படுக்குற நேர ம்
ஆமா இன்னு தூக்க வரல அதனால கொஞ்சோ நேர நடந்துட்டு
ம்
அப்பறமா போய் தூங்கலான்ட்டு இருக்க
ம் அதுதா தோழி என் புள்ள அன்னக்கி கேட்டிங்கல்ல என் பைய என்ன படிச்சிட்ருக்கானு
ஆமா உங்க பைய என்ன படிச்சுட்ருக்கா
அன்னைக்கு நீங்க கேக்கு போது எங்க பதில் சொல்ல முடில இப்ப சொல்றங்க எ பைய இப்ப பன்னிரெண் ஆவது முடிச்சுட்டு ரெண்டு வருஷ ஆய்டுச்சு தோழி ரெண்டு வருஷமா நீட் நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிங்கிறாரு அவரு சின்ன வயசுலயே வந்து டாக்டருக்கு தா படிக்கணுன்ற ஒரு எய்ம்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க
நல்லா எண்ணுங்க பரவால்ல
அந்த எண்ணத்துல மட்டு்தா அவுங்க வாழ்ந்துட்டு இருக்காரு இந்த ரெண்டு வருஷோ படாத பாட்கறோ கஷ்டமே கடையாது நா பண்ண நா படாத கஷ்டமு கடையாது எல்லா கோச்சிங் கிளாஸ்லேயு போய் சேர்த்து அவன படிக்க வச்சு எ நகைங்கல்லா வித் இன்னைக்கு வர ரெண்டு லட்சோ மூணு லட்சோ நா செலவு பண்ணி படிக்க வச்சுட்டு இருக் படிச்சிட்டு இருக்காரு தோழி என்ன ஒரு வருத்தமான ஒரு விஷயோன்னா நல்லா பண்ணி இந்த டைம் நல்லா எழுதனாரு கிட்டத்தட்ட நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணிருக்காரு இந்த வருஷ் எங்களுக்கு கிடைச்சிடுன்ற ஒரு நம்பிக்கைல நாங்க உக்காரும் போது மறுபடியு அந்த கொஸ்டின் பேப்பர் இஷூனால எங்களுக்கு மறுபடியு ரீ எக்ஸாம் போற மாரி வந்துரு ச்சு தோழி அதுதா ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு இப்போ மறுபடியு இருபத்தி ஒறாந்தேதி அதே எக்ஸாம் திருப்பி வைக்கிறாங்க தோழி. இப்ப கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப் ஆய்டுச்சுன்னா. எ பையன் ரெண்டு வருஷோ பட்ட கஷ்டத்துக்கான பலன் இல்லாத போயிடுமோன்றது ஒரு வருத்தோ எனக்கு இருந்துட்டே இருக்கு.
இல்ல இப்போ நீட் எக்ஸாம் கேன்சல் பண்றன்னு சொல்லிட்டு சொல்லிட்ருக்காங்களே அது நடக்குமா உண்மையா
இல்ல தோழி அது நடக்குறதுக்கான வாய்ப்பு இல்ல ஏன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எல்லா இப்ப த அ எல்லார்கிட்டயு கையெழுத்து வாங்கியாச்சு நீட்டுன்றது கம்பல்சரியா அத படிச்சுதா ஆவணுன்ற மாரி இப்ப டெட்டு எப்படி டீச்சர்ஸ்களுக்கு அந்த மாரிக்குனு மருத்துவ படிப்புக்கு வந்து இது முக்கியமானதுன்னு கொண்டு வந்துட்டாங்க என்ன ஒண்ணு பண்ணிட்டான். இந்த வருஷோ அவ நனைச்ச மாரி நடந்துருன்ற மாரி ஒரு கடவுளோட என்னன்னா கூடு ஒரு நெகட்டிவாவு தோணுது என்னடா இது மார்க்கு ஸ்கோர் பண்ணாத வந்துருவானோ
அப்படி எது நனைக்காதீங்க கண்டிப்பா நல்லது நடக்கு
அ மார்க் கம்மியாயிடுவானோன்றது ஒரு கஷ்டோ இருக்குது அதுதா ஒரு பதட்டமான சுச்சுவேஷன இருக்கு இருவத்தி ஒன்னாதேதி மறுபடியு அதே எக்ஸாமு யாரோ ஒரு ப ஒரு சிலர் பண்ண தவறுனால நல்லா படிச்ச பசங்க தமிழ்நாட்ல அந்த தவறு நடக்கறதுக்கு வாய்ப்பு இல்ல அதர் ஸ்டேட்ல அது நடக்குறனால மேபி இந்த பசங்கள்ல்லா பாதிக்கிறாங்களேன்றது ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்ல இருக்கற மாரி இருக்கு என்ன பண்றது ஆ எ ராவு‌ இரவு பகலு ரொம்ப படிப்பாங்க. எ பையன் நல்லா டுவெல்த்ல நல்ல மார்க்கு டென்த்துல நல்ல மார்க்கு எடுத்தாங்க என்னவோ போதாத காலோ இந்த ரெண்டு வருஷமா அவன ரொம்போ கஷ்டப்படுத்திட்டே இருக்குது. கிடச்சது எது இதுவாக மாட்டேங்கிது
இல்லைங்க தோழி நீங்க கண்டிப்பா இங்கேயே அவன வந்துட்டு ட்ரை பண்ண சொல்லுங்க. ஏன்னா என்னோட சித்தி பையன் ஒருத்தன்
ஆ ஆ சொல்லுங்க தோழி ஆ
எங்க தம்பி ஒருத்தர் வெளிநாட்டு வரைக்கும் போய் படிச்சுட்டு வந்தாங்க பட் அங்க படி ச்சுட்டு வந்தோனே இங்க ஒரு எக்ஸாம் எழுதணுமா அங்கயு அவ்ளோ பணோ கட்டணு ஆனா இந்த நீட்டு மூலியமா போறதுனால பணோ இல்லாம படிக்க வைக்க வேண்டிய நம்புளுக்கு அந்த இது கெடைக்கிது.
ஆமா பெனிஃபிட்டு தா தோழி இது வந்து மார்க்கின் அடிப்படைல தா குடுக்குறாங்களே தவர பணத்தின் அடிப்படைல எதுவுமே கெடையாது. அதனால ஒரு சந்தோஷமான ஒரு விஷ்யந் தா பசங்க என்ன படிக்கிறாங்ளோ படிப்புக்கேத்த அந்த இது தா கொடுக்குறாங்க. இருந்தாலு அ அ ஒரு சில கொழந்தைங்கள்க்கு டக்குன்னு கெடச்சிருது லக்கீலி ஒரு சில கொழந்தைங்க என்ன ட்ரை பண்ணாலு நல்ல மார்க்கே எடுத்தாலு அது ஏதோ ஒரு ஒரு சில காரணங்கத்துனால நெராகரிக்கப்பட்றது வந்து ஒரு கஷ் கஷ்டமான சூழ்நிலை கொண்டு வருதுன்றதுக்காக ஏனா நானு அது ரெண்டு வருஷமா நானு எ பையன பாத்து நா அதுக்க தெரிஞ்சுக்கிட் இதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடினா நீட்டு பத்திலா எனக்கு தெரியாத் யாருன்னா எழுதலா டாக்டருக்கு படிக்கலான்ற மாரிதா இருந்த இப்ப எ பைய அதுல படிக்க போதோ இல்ல அவ அந்த மார்க் எடுத்துட்டு கொண்டு வரும் போதோ ஆமா ஒரு மார்க்ல போச்சேமா அப்டின் கஷ்டப்படு போதெல்லா எனக்கு ரொம்ப வேதனையான ஒரு
இன்னமு படிச்சிட்டுதா இருக்காங்களா.
ஆ ஆமா தோழி
வீட்லேயேவா இல்ல வேற எங்யாவது படிக்க வெச்சிட்ருக்கீங்ளா
அ ம் அ ஒரு ஒன்ற வருஷோ வெளியதா படிச்சாருங்க
ம்
ஒன்ற வருஷோ வந்து வெளியதா படிச்சாங்க ஆறு மாசந்தா வந்து வீட்லே படிச்சிக்கிறே எனுக் எல்லா இதுல்லா சப்ஜெட்ல எடுத்துட்டாங்க எல்லாமே ஆமா எல்லாமே நடத்திட்டாங்க இப்ப நா படிக்கிறது மட்டுதா இருக்குதுன்ட்டு அவரே ஓனா படிச்சிட்ருக்காரு செல்ஃபாவே
நல்லது நல்லதுங்க பரவால இப்ப உங்க ரெண்டாவது பைய என்ன பண்ணிட்ருக்காங்க
ரெண்டாவது பைய இப்பதா பத்தாவது முடிச்சாங்க நல்ல மார்க் எடுத்திருக்றாங்க முன்னூத்தம்பத்தாறு எடுத்துருக்றாங்க
ஓக்கே
அ அதுதா இந்த வருஷந்தா பதினோராவது சேக்கனு
நீங்க எந்த குரூப்ல சேக்லான் இருக்கீங்க
அ பயாலஜி மேக்ஸ் சேக்கலான் இருக்கோ ஏனா அது சொன்னா இன்ஜினியரிங்கு போலா இல்ல எந்த படிப்புக்குன்னா அது யூஸ் ஆகு இப்போ மூணாவது குரூப்புக்கு போறதுனால வெறு எக்கனாமிக்ஸோ இல்ல எம் பி பி என்னது எம் பி ஏ மட்டு தா படிக்க முடியு
ஆமா
இப்ப இது இது படிக்கிறதுனால எ எதுக்குன்னா போலா எந்த படிப்புக்குன்னா போலா
ஆமாங்க இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸு நெறைய பேர் எடுக்கறாங்க இல்லையா அதுல வந்துட்டு நெறய பெனிப்பிட்ருக் கு கம்ப்யூட்டிர்ல இப்ப எல்லாமே கம்ப்யூட்டர்தான மெய்ன் அதுதா வேணுன் கேப்பாங்க
இப்ப அவனுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்குதுங்க கம்யூட்டர்லதா நா படிக்கிறமான் கேக்கறா
ம்
அது என்னோட கணவர்தா சொல்றாரு வேனா கம்ப்யூட்டர்னா தெரிஞ்சிக்கிட்டோ சைட் பை சைடு அது கம்ப்யூட்டர் நாலேஜு இருக்கட்டு ஆ கேக்குதுங்க
சொல்லுங்க
கம்ப்யூட்டர் நாலேஜு இருக்குட்டு இருந்தாலு நம்ப படிப்பூன் வரும்போது இது படிச்சோன்னா ஃப்யூச்சர் கொஞ்சோ நல்லதா அமையுன்றதுக்காக இது இத படிச்சா நல்லாருக்குன்றதுக்காக அதே புடிச்சிட்டுருக்காரு அவ்ரு
செரிங்க என்னா இதுல படிச்சொன்னாலு நர்சிங் அது மாரி தனியா வேற இதுலியும் போகலா
ம் ம் ம்
ஆனா நா
இந்த பியூர் சயின்ஸ் அப்டி இல்ல தோழி நானும் பியூர் சய்ன்ஸ் தா படிச்சே இது கெமிஸ்ட்ரி பயொலஜி ஜுவாலஜி நா பியூர் சய்ன்ஸ் தா படிச்சே அதாவ்து நா அதாவ்து மெடிக்கல் படிக்கற்துக்காகதா படிச்சே நா என்னோட சுச்சுவேஷன் நானு சின்ன வய்ஸ்லயே திருமண செஞ்சதுனால எனக்கு மெடிக்கல் லைன்ல போறதுக்கான வாய்ப்பு கெடைக்கல அதனால டீச்சர் லைன்ல படிக்க வந்துட்ட டீச்சர் ட்ரெய்னிங் முடிச்சிட்டு அதுக்கப்பறோ டிகிரி முடிச்சிட்டு இன்னிக்கி ஒரு எம் ஏ டு முடிச்சி ட்டு ஒரு ஆசிரியரா பணி புரிஞ்சுட்ருக்கே இருந்தாலு நா எடுத்த குரூப்புக்கும் நா இப்ப பணிபுரியற்துக்கு எந்த ஒரு சம்மந்தமு இல்ல இருந்தாலு காலம் வந்து மாறுது எப்டியும் இப்டி படி இது படிச்சாதா இது இல்ல ஒரு சிலர்ல்லா பியூர் சய்ன்ஸ் எஸ் டி இன்ஜினெரிங்கும் படிக்கிறாங்க ஒரு சில பியூர் சய்ன்ஸ் எடுத்துட் டாக்டருக்கும் போய்ட்டாங்க சோ அந்த குரூப் இதுக்கு தான் பயன்படுதுல்ல எல்லாத்துக்கும் பயன்படுது காலப்போக்கல என்ன நடக்குதோ அதுதான் அவுங்களுக்கு என்ன கொழந்தங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது எ படிக்கட்டுன்ற மாரி விட்டுட்ட நான்
அதுதாங்க நல்லது அவுங்களுக்கு விருப்பமானதானான் அவுங்க படிச்சா நல்லதுதான்
நம்ப கூட போக போறது இல்ல அந்து அவுங்களோட வாழ்க்க வேலதான் அவுங்க என்ன படிச்சு சேச்சுறாங்களோ அதுதான் அவுங்களுக்கு போகுமே தவிர நம்பளுக்கு எதுவுமே எந்த பெனிஃபிட்டும் இல்ல அதுல
நானும் இன்ஜினியரிங் சேத்து விடலானு தான் கூட்டிட்டு போனேன் என் பையனயும்
ம்
அவுங்க என்ன பண்ணிட்டாங்க அங்க போன உடனே நான் இதுலதான் படிப்பேன் ஓ சரி அவுங்களோட சம்மதத்துக்கு பண்ணி விட்டுட்டாதான் அவுங்க இன்ட்ரெஸ்ட்டா புரிஞ்சு அவுங்க வேல செய்வாங்க அவுங்களுக்கு புடிச்ச வேலயில சேந்துக்க முடியும்
அப்பறோ புடிக்காதும்பல அதுதான் இருந்துருக்கு ஆண அதுதான் நம்போ புடிக்காது சேத்துட்டோம்ன்னு வச்சுக்கோங்க இப்ப நாளை புட் பெயிலாயிட்டா கூட நீ எனக்கு புடிக்காத படிப்பதான் நீ சேத்தன அதனாலதான் எனக்கு படிக்க புடிக்கலன்ற மாரி ஒரு காரணத்தை காட்டிடுவாங்க பசங்க இப்ப அவ்ங்கு ஆ அதுதா அவ்ங்களுக்கு புடிச்ச மாரி நம்போ விட்டுட்டோன்னா செரி புடிச்சும் படிச்சுப்பாங்க மே பி நா நாளைக்கி அது தோல்வியே இருந்தாலு அதுக்கல்லுது வெயில்ல வர்றதுக்கான கெப்பாசிட்டி அவ்ங்களுக்கு வந்துரு இப்ப நம்போ திணிக்கிறதுனாலயோ இது பண்ற புட்ட இல்ல கண்டிப்பா கொண்டு வரு ம் ம் ம் ம்
உங்க என்ன பண்ணிட்ருக்காங்க உங்க பசங்க இப்போ
என்னென்லா தா செய்றீங்க சாப்ட்டு நல்லா படுத்து தூங்கிட்டாங்க
செரிங்க செரிங்க அவுங்ககிட்ட சொல்லுங்க கொஞ்ச நல்லா படிக்க சொல்லி
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா
பாட்மெண்ட்டா பாத்து சேத்து விடுங்க அப்டியே நல்லா படிச்சிட்டு வந்துருவாங்கன் நெனைக்கிறே
ம் ம் கண்டிப்பா உங்ளோட ஆசிர்வாதோ உங்களோட இது எல்லா கெடச்சிச்சுன்னா எ பசங்கள்க்கு ஒரு பெரியவங்களோட ஆசீர்வாதோ எப்பமே பசங்கள நல்லா வாழ வைக்கு அதுனால கண்டிப்பா கடவுள வேண்டிக்குங்க எ பையனு நல்லா படிக்கணு உங்க பசங்களு நல்லாருக்கணு எல்லாருமே நல்லாருக்கணுன்ற ஒரு எண்ணத்துல ஒரு நல்ல படிப்ப பத்தி ஒரு நாலு பேருக்கு நம்ம பேஸ்ணுன்னா அந்த நாலு பேருக்கு அந்த அவேர்னஸ் வந்து அவுங்களு அந்த படிப்பு படிச்சி அவுங்களு நாளைக்கு ஃப்யூச்சர்ல அவுங்களு நல்லார்ந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷந்தா அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷ்யந்தா ம்
ஆமாங்க
சரி தோழி ஆ சொல்லுங்க சொல்லுங்க என்னமோ சொல்ல வந்
அவ்ள தாங்க சொல்லுங்க
இல்ல என்னமோ சொல்ல வந்தீங்ளே
ஒன்னு இல்ல நா அதுதா உங்ககிட்ட சொல்லா செரி முடிஞ்சிடுச்சா
சேரி சேரி சேரி தோழி அதுதா இந்த விஷ்யத்த பகிர்ந்தத்னால எனக்கு ரொம்ப சந்தோஷோ உங்ககிட்ட அ நமக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசம் முடிந்து விட்டது மறுபடியு இன்னோரு இணைப்புல நா சந்திக்கிறே நன்றி தோழி ம் ம்